ஹலோ
ஹாய்
மேம் கேக்குதுங்ளா
ஹலோ மேம் கேக்குது கேக்குது மேம் ஹலோ ம
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க ஹலோ நீங்க பேசுறது கேக்கல
ஹலோ
நீங்க பேசுறது கேக்கலப்பா
லா
சொல்லு ஹலோ
இப்ப கேக்குதுங்க்ளா‌ மேம்
ஆ நீங்க பேசுறது கேக்கலப்பா ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க நீங்க பேசுறது கேக்கலப்பா நா பேசுறது கேக்குதா ஹலோ ஹலோ
ன்னா உங்களிக் கே
கேக்குது உங்க்ளுக்கு கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ மேம் கே
ஹலோ மேம் கேக்குதா டவர் ப்ராப்ளம் போல
ஹலோ
ஆ மேம் கேக்குதுங்க்ளா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்க்ளா
இப் உங்க்ளுக்கு கேக்லையா மேம்‌
நீங்க பேசுறது கேக்குது மேம் நா பேசுறது கேக்குதா
கேக்குதுங்ளா
ஹலோ ஆ க்ளியரா கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோ
அல்ல